வணக்கோம்மா
ம் எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேன் தோழி சாப்ட்டாச்சா
ம் முடிஞ்சதும்மா
ம் சேரிங்க தோழ்
ம்
ன்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதாம்மா நான் டைலரிங் பண்ணுவே பிளவுஸ் தச்சு ங்கள செரி ஃப்ரீ டைம்ல இதுல பேசலா அப்பிடின்னு சொல்லிட்டு ஆ வேற எதாச்சும் ஒர்க் பண்றீங்களா நீங்க வெளிய போறதோ
இல்லேங்க தோழி இல்லேங்க தோழி நா இப்பதா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறே
ஓ சா ஓகே ஓகேமா ம்
அதனால வந்து வீட்ல தா இருப்பே எக்ஸாம் முடிஞ்சு ச்சி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த லீவ்ல வந்து இன்டர்ன்ஷிப் போகணும் அப்டின்னு சொன்னாங்க
ஆஹ என்ன படிச்சிருக்கமா
நா வந்து சி எஸ் பி எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்
ஓ செரி செரிங்கம்மா ம்
இன்டர்ன்ஷிப் போகணும்ன்னு சொன்னாங்க அப்புறோம் போயிட்டுருந்தேன் நேத்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் விட்டுருக்காங்க நாளலே இருந்து போகனு தோழி
அப்பிடிங்களா சேரி சேரிம்மா ம் நான் வந்து வீட்டுலேதா இரு கே நா வந்து வீட்ல தா டெய்லரிங்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன எம்ப்ராய்ட்ரி ஒர்க்ஸு இந்த மாரி பண்ணிட்டு இருப்பேன் நா வந்து
சேரிங்க தோழி சேரிங்க தோழி சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சும்மா இன்னும் எவ்ளவு நால்ர மணி ஆகுது
ஆ என்ன சாப்ட்டீங்க
நா வெறும் தயிர் சாதம் மட்டுந்தான் நா சைவோ அசைவோ சாப்ட மாட்டேன் இன்னைக்கு அசைவமும் சமச்சது அதனால அச சண்டே மட்டும் நா வந்து வெறும் தயிர் சாதம் மட்டும்தா சாப்டுவேன்
செரிங்க தோழி செரிங்க தோழி நாளைக்கே இப்போ மதிய சாப்பாடே இப்பதா நானுமே சாப்ட்டே
அப்டிங்களா நீங்க அசைவொ சாப்ட்டுவீங்களா
உம் நாங்க சாப்டுவோ தோழி
ஆ செரி செரி அதா கொஞ்சம் பேர் அது சாப்ட்றவங்க அப்டிதா சொல்றாங்க என்னையோ நிறைய பேர் கேக்குறாங்க அ நீங்க எப்டி சாப்டாம இருக்கீங்க அப்டின்னு எனக்கு அது ம் எனக்கு அது கண்டாலே பிடிக்காது நா டச் கூட பண்ண மாட்டேன் நா அது வந்து எங்க வீட்டுல எங்க மாமியார் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி குடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவ யோ அத நா சமைச்சு குடுத்துருவே அவிங்க அவிங்க எல்லாரு சாப் சாப்புட்ற மாதிரி அவங்க எதும் கேட்டா அத சமச்சி குடுத்துருவேன் நா மட்டும் சாப்ட மாட்டேன் ஒங்க வீட்ல யாருமே சாப் எல்லோாரும் சாப்டுவாங்கம்மா நா மட்டும்தா சாப்ட மாட்டேன்
ஓ
ஓ வந்து குடும்பம் சாப்பிட மாட்டங்க அதனால வந்து உம் இல்ல இல்லமா எனக்கு எனக்கு வந்து அம்மா வீட்லேயும் சாப்டுவாங்க இங்கே எங்க மாமியார் வீட்லயும் எல்லாரும் சாப்டுவாங்க அ நா மட்டும்தா ஆ எனக்கு சின்ன வயசுலருந்தே எனக்கு பிடிக்கிறது இல்ல அதெல்லாம் அந்த அந்த ஸ்மெல்லும் எனக்கு என்னால முடியாது ஆனா இப்போ இவுங் இந்த கல்யாணம் ப்பனா இவுங்களுக்காக சமைச்சிதான் ஆவணும் அதனால நா சமச் ச்சு குடுத்துருவே நா நா ஆ அதனால நா சமைச்சு குடுத்துருவேன் என்ன வேணுமோ எல்லாரும் எல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நா சமைச்ச நல்லா இருக்கும்ன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அது தெரியாது அது எப்டி இருக்கும் நா டேஸ்ட் பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் நானு இந்த உப்பு காரொ இதெல்லாம் கூட நா எதுவுமே பார்க்க மாட்டேன் எல்லாமே கரெக்டா இருக்கு சரியா இருக் கு அப்பிடின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு எனக்கு அதுதா தெரியாது அ எப்டி கரெக்ட்டா இருக்குன் சொல்ற ம் ஆ அது பழகீடுச்சுமா அ ம் அ அத்னால சா ப்டுதா அவங்களுக்கு ஸ் கரெக்ட்டா இருக்கு அப்டின் தா சொல்வாங்க
அ
இன்னமு கல்யாணம் பண்ணீட்டு வரும்போது எனக்கு எதுமே தெரியாது சமைக்க அ எதுமே தெரியாது இங்க வந்துதா எல்லாமே கத்துக்கிட்டே நா வந்து ஆ நாங்களு சாப்ட்டு சாப்ட்டேல்லா இருக்க மாட்டோ சாப்பிட்ல அவ்ளோ தா இப்ப இன்னிக்கி வீட்ல டாங்க காலைல வந்து அந்த இப்ப வந்து கஞ்சி தா குடிச்ச ம் அது மூஞ்சீல அடிச்சாப்ல இருக்குல்லங்க நாங்களுமே அவ்ளோக்கு சாப் ம் ம் நெறைய வே அ அது வந்து அ ஞாய்த்திக்கெழ்ம அப்பிடின்னாலே என்னவோ எல்லாரு அத பக்கமே ஓட்றாங்க அத சாப்ட்டாதா அது ஃபுல்ஃபில் ஆன மாரி இருக்கு ஞாய்த்தி க்கெழ்ம அப்டின்றது கீய்மா அதா எனக்குமே அப்டி தா ஒரு வாரோ எடுக்காம இருந்தா கூட இன்னிக் ஞாய்த்கெழமையா அப்டிங்கற மார்ருக்கு ம் அதா அந்த மாரி சொல்றாங்க ஆனா அசைவோ வந்து ஞாய்த்திக்கெழம சாப்டவே கூடாதா மத்த வேற எந்த நாளாவ்து சாப்ட்டுக்கோங்க அந்த ஒரு நாள் சாப்டாதீங்கன் தா சொல்வாங்க நெறைய பேரு ம் இது அந்த ப்ரிட்டிஷ் கல்ச்சர் ஃபாலோ பண்ணாதீங்க அவங்க வந்து நம்ள தப் பா மானிட்டர் பண்ணிட்டு போய்ட்டாங்க அவுங்க சண்டேனா அ ஹாலிடே ம் சண்டேனா நீங்க நான்வெஜ் சாப்பட்ணு அப்டினு நம்ம ம் இத பண்ணி நம்ளுக்கு அத அந்த பழக்கத்த அவுங்க நம்ளுக்கு பரவிட்டு போய்ட்டாங்க ஆனா ஆக்சுலா என்ன ஏனா நம்ப ஞாய்த்திக்கெழ்ம தா எல்லாருமே சுறுசுறுப்பா இருப்பாங்களா நம்ளோட மூளையாவட் டு எதுவா இருந்தாலு அன்னிக்கி ரொம்ப நல்லா வேல செய்மா நம்ம இண்டியன்ஸ வந்து ஆ அது இருக்க கூடாது அப்டின்றதுக்காகவே அவுங்க அந்த மாரி பண்ணீட்டு போய்ட்டாங்களா
ம்
அப்டின் சொல்வாங்க
ம்
ஆனா இப்ப என்ன ஞாய்த்திக்கெழம அப்பிடின் சொன்னாலே ஒடம்பு சோந்து போது அப்பாடா இன்னிக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் இன்னிக்கி லேட்டா எழ்ந்து க்லா அ அப்பிடிதா தோணுது அந்த மாரி ஆய்ட்டோ ஆமா கண்டிப்பா அது மாரி தா எந்த வேலையு செய்யணு அ செய்யணுன் தோணாது
ஆ
ஆமா ஆமா இங்க எங்கயாவது போயிட்டு வெளியே சாப்பிடலாமான்னு தோணும் நிறைய பேரு நிறைய அந்த மாதிரிதான் இது பண்ணிட்டு இருக்காங்க
ஆ
ஆ அப்படின்னா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அன்னைக்கு காலையில் கூட சீக்கிரம் சிக்கிறமா எழுந்துரிக்காம லேட்டா எழுந்துக்கிறது சோம்பேரி த்தனமாவே இருக்காங்க இப்ப அப்படிதான் இருக்காங்க எங்க வீட்டிலுமே வந்து அம்மா வந்து கொஞ்சமா ஞாயித்துக்கிழம வாக்குல வாக்குல எந்திப்பாங்க ம்
அதேமாறி மெதுவா சமைச்சுக்கலாம் வீட்ல தானே இருக்கோம்
அதான் அதான் ஆ அந்த மாறி தோணும்
நானுமே என்ன பண்ணுவன் அம்மா வீட்டுல இல்லனா வேல செய்வன் அந்த பாத்த ளக்கறது வீடு கூட்டுறது செய்வன் ஆனா வந்து ஞாயித்துக்கிழம செய்
நீங்க சமைப்பீங்களான்னு கேட்டேன் ஆ நா வந்து கொழும்பு அந்த மாதிரி எல்லாம் சமைப்பேன் பண்ணி பாத்துதல்ல ஒரு வாட்டி சிக்கன் செஞ்சேன்
அது வந்து ஒரு கிரேவியாட்ட செய்யவும்
நானே மேனேஜ் பண்ணி நானே பண்ணவும் எனக்கு சாப் அது அப்படிதான் ஆவும் நான்வெஜ் அப்படிதான் கோ இத ஆகுது ம் அப்புறம் ரொம்ப கிரேவியா வெக்கவும் யாருக்குமே பத்தவே இல்ல அம்மா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நல்லா வச்சிரு ஆ நெறைய யூடியூப்ல பண் றது யூடியூப்ல விட பேஸ்புக்ல வந்து போடுறாங்கமா குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நம்மளுக்கு க்கு கரெக்டான இன்கிரீடியன்ஸும் சொல்றாங்க அளவு சொ சொல்றாங்க அதனால ரொம்ப நசுவையா நல்லா வருது ஆமா ஆமா நானும் போதாட்டி பாத்தேன் சாப்பிடலாம் தோணும் அதுக்கப்புறம் ஒரு சோம்பேறி தனம் மாதிரி ஆயிடும் அதான் ஒரு வாட்டி புரி கிழங்குல எப்படி செய்யலாம் ரைஸ் மாதிரி செஞ்சாங்க வாங்கி வச்சேன் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் சரி விடு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு போயிடுச்சு இல்ல நா நா நானும் ஒரு ரெண்டு மூணு நாள அதுதான் பாத்து வெஜிடேரியன் இந்த வெஜிடபிள்ஸ்லயேதான் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு எதுல பண்ண எப்படி பண்ணனே தெரில அதுல போட்டிருக்கற இன்கிரீடியன்ட்ஸ் கூட என்னன்னு தெரியல ஆனா டேஸ்ட் அது நல்லா இருக்கு அப்படின்றாங்க அந்த மாறி பரவால்ல யூடியூப் வந்து கொஞ்சோ ஒரு ஒரு நேரத்தில வந்து யூடியூபில் செய்யிறது நம்மளுக்கு ச யூ அங்க பாக்கும்போது ரொம்ப ஈஸியா தெரியும் நம்ம சமைக்க போகும்போது அந்த அளவுக்கு கரெக்ட் வராது ஆனா பேஸ்புக்ல பாக்கு போது சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் தான் இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா லாங் வீடியோஸ் வருது எனக்கு அந்த அளவுக்கு பொறும இருக்காது அந்த அளவுக்கு லாங்கா பாத்துட்டு பண்ட் இது பேஸ்புக்ல போட்றது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு நல்லாவு இருக்கு ம் அந்த மாரி அதுல பாத்து பண்றது நல்லா இருக்கு வெஜ்ஜுனு சொல்லிட்டு
நோ
அ நா நல்லா சமைப்பம்மா எல்லாருக்கு நா ஏ எங்க மாமியார் மாமனார்ரர விட எங்க வீட்டுக்காரு ரசிச்சு சாப்டுவாரு எல்லாமே அதனால கொஞ்சமா செஞ்சாலு அவருக்காக நா தனியா செஞ்சு குடுப்பே
அ அ அ
முந்த நாள் சொரக்காகா இது மாரி பண்ணே கறி மாரி பண்ணது ரொம்ப நல்லாருந்துது அப்டின்னு சொன்னாங்க வீட்லயு அவுங்ளு வெரைட்டியா இருக்கு அப்டின்னு சாப்ட்டாங்க நா சாப்ட மாட்டே என்ன செஞ்சாலு எனக்கு அந்த காய்கறி காய்கறி கூட சாப்ட மாட்டே நானு அ அப்றோ என்னதா சாப் எனக்கு என் லைப் ஃபுல்லா தயிர் சாதோ இருந்தா கூட போதுமா ஒரு ஊறுக ஒரு தயிர் சாதோ இருந்தா உருழக் கெழங்கு பொரியலு இத விட லைஃப்ல வேற எதுமே இல்ல அப்டின்ற மாரி தோணு எனக்கு எப்டீங்க அதா சொல்றல்ல
அ
அ அ அ ஏ நா ஸ்கூல் போகுற டைம்ல இருந்து கூட அப்டிதா வெறு ஃகேட் ரைஸ் இருந்தா அதுவே பிரசாதோ எனக்கு
அப்பா சாமி ரொம்ப கஷ்டோ
ஓ உன்ன விட பெரியவங்க எனக்கு பசங்க
ம்
எ பைய வந்து எம் பி ஏ முடிச்சுட்டா ரெண்டு வர்ஷோ ஆச்சு சின்ன பைய எம் சி ஏ ஃபஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா நா பிரெக்னன்டா இருக்கும்போது மட்டுந்தா கொஞ்சோ பொரியல்லு பீன்ஸ்ஸு கேரட்டு இதெல்லா சாப்ட பழகுனா ஏன்னா அவுங்க ஹெல்தியா இருக்கணு அப்டின்ட்டு அதுக்கப்றமா விட்ருவே அந்த டைம்ல மட்டுந்தா கொஞ்சோ கேர் எடுத் து சாப்பாடு விஷயத்துல கேர் எடுத்துப்பே அதுக்கப்றமா இப்ப அதெல்லா எதுவு கெடையாது வெறு தயிர் சாதோ ஏதாவ்து இருந்தாலு மேல்
ஒடம்பு ரொம்ப வீக்கா இருக்க மாரி இருக்குங்க
அ இல்லமா ச இ காய்கறி கொழம்பு ஊத்திப்போ சாம்பாரு இந்த மாரி ஊத்திப்போ ஆனா காய்கறி எல்லா எதுவு போட்டுக்க மாட்டே இருந்தாலு காய்கறிகள் தானே சத்து இருக்கு நீங்க வந்து பா சாப்ட்டே ஆகணு அப்பதா ஆமா சொல்றாங்க அ நீங்க வந்து காய்கறிகள்ளா கண்டிப்பா எடுத்துக்கணு ஆமா சொல்றாங்க எனக்கு அந்தளவுக்கு எதுவா இருந்தாலு எனக்கு என்னன்னா நம்ப இஷ்டப்பட்டு சாப்புட்றதுலேயே நம்ளுக்கு ஸ்டென்த் வருதோனு தோணுமா எனக்கு அந்த மாரி அது கஷ்டப்பட்டு சாப் ட்டு அத விட நா இஷ்டப்பட்டு சாப்புட்றதுலயே எனக்கு அதோட பாசிட்டிவ் வெ எனர்ஜி வருதோ அப்டின்ற மாரி தோணு ம் சேரிங்ணா சேரி